ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா
சொல்லுங்க மேடம்
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கங் மேடம்
துங்ளா ஆ இதுல வந்து கொஞ்சோ ஆ நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும் போலைங்க ரொம்ப நேரோ பேசணுனு நெனக்கிறே நா பேசும்போதெல்லா உங்களுக்கு நெட்வொர்க் பிராப்ளம் ஆயிட்டே சரிங்க என்ன போயிட்டுருக்கு ரொம்ப நாளாச்சு உங்கொள்ட்ட பேசி ஆளு கெடைக்க மாட்டிக்கிறீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போ ல ரொம்ப வேல எல்லா அதிகமாயிருச்சிங்ளோ
ஆமாங்க மேடம் கார்டனிங் வெச்சிருக்கோம் இல்லயா ஆ சொல்லுங்க மேடம் மாடி தோட்டோ வீட்டு இது வெச்சிருக்கம்ல்ல வீட்ல செடிக அதுக பாக்கறதுக்கே பொழுது சரியா இருக்குதுங்க மேடம்
அப்டி
நீங்க உங்க தோ தோட்டோ செடியெல்லா எப்டி இருக்கு
நா பெரிய அளவெல்லா தோட்டோ இல்லைங்க ரொம்ப சு குட் என்ன வெச்சிருக்கீங் வெத்தல இருக்குங்க கற்பூறவல்லி இந்த மாரி மருத்துவோ குணமா இந்த இது கொஞ்சோ வெச்சிருக்கே ஏனா கொழந்தைகளுக்கெல்லா யூஸ் பண்ணிக்கலா அடிக்கடி சளி புடிக்கு அப்ப நம்ம கொஞ்சோ கசக்கி குடுத்துக்கலா துளசி ஆ அப்றோ வந்துட் டு சொல்லுவாங்க கொழந்தைகளுக்கு அந்த கொஞ்சோ ஸ்மெல் பண்ணா நோய் நொடியெல்லா வராதுனு சொல்லுவாங்க ஆயுர்வேதிக் ல அந்த செடி ஒண்ணு இருக்குங்க அதுக்கப்பறோ வந்து கொஞ்சோ ரெண்டு மூணு காய்கறி போட்டிருக்கங்க கொஞ்சோ வந்து இந்த செடி காய்கறி எல்லா வருங் இல்லைங்ளா இந்த கத்திரிக்கா, வெண்டக்கா தக்காளி அதெல்லா அந்த அத கொஞ்சோ போட்டிருக்கேங்க அப்றோ வந்து ரோசஸ் இருக்குங்க மெயின்டென் பண்றது ரோசஸ் மல்லிப்பூ கூட இருக் மல்லி இருக்கு ஜாதி மல்லியு மல்லியு இருக்குங்க ஆனா வந்து எல்லா மெயின்டென் பண்ண முடியாது நம்ம வந்து கெடைக்கற டைம்ல கொஞ்ச தண்ணி ஊத்துவே பூ பூ எல்லா வெட்டுட்டு வருது மெயின்டென்ல்லா பண்ண முடியு பண்றதுக்கெல்லா டைம் இல்லைங்க ஆனா எல்லாமே நீங்க சொல்ற அளவு கார்டனிங் என்னால மைண்டைண் பண்ண முடியாது நீங்க வந்து அதெல்லா கொஞ்ச பி ஹெச் த்தி வாங்கினவங்க கார்டனிங்க்கனே பொறந்தவங்க அதனால அ எப்டி உங்களோட இதுல எப்டி இருக்கு
எல்ல நல்லா தாங்க மேடம் இருந்தது ஆனா ஆ நம்ம வாங்கின அளவு க்கு இல்ல ஏன்னா இப்ப வெயில் ஜாஸ்தி இல்லைங்களா மழ இல்ல வெயில் நம்ம என்னதா தண்ணி குடுத்தாலு அந்த மழ வந்து அதுக்கு பால் மாதிரி அது வந்தா மட்டுந்தா நல்லாருக்கு இருக்குங்க மேடம் ஓரளவுக்கான ரோஸ்ல்லா போச்சீங்க மேடம் நெறயாவச்சிருந்தே ரெட் ரோஸ் பிங்க் ரோஸ்சு பலூன் ரோஸ்சு அப்புற இந்த அ அது என்ன சொல்லுவாங்க பன்னீர் ரோசு மூணுமே போச்சுங்க அப்பற ரெடார்ட்ஸ் செம்பருத்தி இல்ல அந்த வெய நம்ம எவ்வளோ தண்ணுத்தினாலு மே அது வந்து அது செட் ஆகலைங்க ரொம்ப சொட்டு வெயிலோட தாக்க ஜாஸ்தியா இருக்கனால கொஞ்சோ எல்லா வாடனப்ல இருக்கு அப்றோ இப்ப கொஞ்ச எல உயிர் புடிச்சிருக்கு மறுபடி எல்லா கொஞ்சோ கட்டிங் பண்ணிவுட்டுட்டு இது பண்ணிக்கலானு அப்றோ பாத்தீங்கன்னா சீத்தாப்பழ இருக்கு அது கொஞ் பரவலைங்க எல்லா காஞ்சிச்சு அப்றோ அப்டியே வேர் புடிச்சிக்கிச்சு அப்றோ கொய்யாம் மரத்துல ஒரு பத்து காய் இருக்குதுங்க அப்பறம் பாத்தீங்கன்னா முரு ங்க முருங்க அப்றோ கொஞ்சோ இந்த தக்காளி வெண்டக்கா அதெல்லாத் இப்ப போட்டு முடிச்சாச்சிங்க மேடம் இப்ப இனி ஆடி மாசம் வருதில்லைங்களா அப்த்தா ஒண்ணு போடலாங்க எதோ கொஞ்சோ விதைகள்லா போட்டுவுட் விட்டோம்னா அது ஆடியில போட்டோனா கொஞ்சோ கரெக்டா இருக்கு கொஞ்சோ மழ வரு அந்த ஈரத்தன்மைலா கொஞ்சோ கரெ க்டா இருக்குமா அப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு செடி புடிக்கு இப்ப வந்து வெயில்னால எல்லாமே ஒரு அளவுக்கு இதாயிருச்சுங்க
சேர் சேரிங்க நீங்க எதோ வந்து ஊர்ல எங்கயோ வெளியூர் லருந்து கொஞ்சோ அ செடிங்கல்லா கொஞ்சோ வாங்குனீங்கன்னு நானு கேள்விப்பட்டே வாங்குனீங்களா வெளியூர்லருந்து செடிங்கல்லா ஆ என்னென்ன வாங்குனீங்க ஏ ஆனா எல்லாமே ஹைபிரிட் மாரி இருந்ததுனு சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாமே நம்ம ஊரு நாட்டு செடிங்களா இல்ல
அப்டி எல்லா இல்லைங்க மேடம் இல்ல இல்ல இல்ல அய் ஹைபிரிட் இல்லைங்க எல்லா மாடில வெச்சோனு வச் கோங்களே கீழ தரைல வச்சோம்னா பெருசா போவு இல்லைங்களா இதுவே நம்ம மாடில க்கும்போது ரொம்ப பெருசா நம்ம வுட முடியுது அதனால சின்னதுலயே காய்ச்சிரு அவ்வளோதா வித்தியாசோ ந்த இது பாத்தீயன்னா ஒரு ஆ அஞ்சடி அதிகபட்சொ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சடி வருங்க அதுக்கு மேல வ வராது படர்ந்துக் கு ஒயரொ உங்குளுக்கு அதிகமா போகாது ஆ நாட்டு இது நாட்டுதாங்க நாட்டு மருந்துங்க தாங்க அ அவங்ககிட்ட பூச்செடில பூச்செடி எல்லா வகையுமே இருக்கு பப் பாலி ரோஸு வேணா உங்களுக்கு எதாச்சு வேணுனா சொல்லுங்க நம்பர் தரே கூப்ட்டு நீங்களு ஆர்டுர் போட்
ஆ ஆ செரிங்க மேடம் நாளே வேணுன்னா சொல்ற ன் இன்ல உங்க வீ உங்க வீட்டுக்கு வந்திருந்த டைம்முதா நா பாத்து நல்லா வந்து எல்லா வெ ரோசஸ்சு வந்து வெரைட்டி வெரைட்டியா அதுக்கு ஒவ்வொன்னுகோ ஒரு நேம் சொன்னீங்க அது நல்லா இருந்துச்சு எல்லா பாக்கறக்கு அப்புற கூட என்ன சொன்னீங்கன்னா வளந்துருச்சு வாங்குனப்ப அவங்கள்ட்ட நல்லா தா செடிகள் எல்லாமே நல்லா வளர் ந்த தந்துச்சு பூக்கள் நெறைய விட்டுட்டு இருந்ச்சு இங்க வந்து
இப்ப வந்து நம் வெயிலு இதுதானங் மேடம் வெயிலுக்கு வந் தாக்கு புடிக்க மாட்டேங்குது அதுதாங்க பிரச்சன இப்ப மழ இந்த கூலிங் கிளைமேட்டு பனி அந்த மார் இருச்சுன்னா ஓகே தெடிகளுக் இந்த ரோஸ்சுக்குல்லா பாத்தீங்கன்னா அதிகபட்ச செஞ்ச பா பனி காத்து கூலிங்கா இருந்துச்சுன்னா கொஞ்சொ நல்லா இருத்துங்க இந்த வெயில் வந்தா அதுகளுக்கு தாங்குறதில்ல
ஓ செரி செரிங்க மே அ பரவால்ல எதோ வந்து கார்டனிங் இந்த மாரி நர்சரி மாரி நீங்க எதா ஸ்டார்ட் பண்லாமே மேடம் உங்களுக்குதா அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குல்லைங் மேடம் ஏங் மேடம்
மேடம் நம்ம ஒரு ஆள் பண்ண முடியாது இல்லைங்களா கூட யாரச்சு வேண் கண்டிப்பா இன்ன நீங்க ஏதாச்சு ஜாயின் பண்றீங்களா ரெண்டு பேரு சேந்து பண்ணலாமா
அப்படியா பண்ணலா பண்ணலா இப்போதைக்கு டைம்மில்ல கொழந்தைங்க ரெண்டு பேரு வந்து ஸ்கூ ஸ்கூலுக்கு போறாங்க நமக்கு அத பாக்க கொஞ்ச டைமிங் கரெக்ட்டா இருக்கு மேடம் பண்ணலா பண்ணலா எனக்கு வந்து அதுலயு பண்ணலாணு ஐடியா இருக்குது பண்ணலாங்க மேடம் பேசலாங்க மேடம் அத பத்தி பேசலா எப்டி பண்ணலான்னு பாக்கலாங்க மேடம் ஆ அது வந்துந்து நல்ல பிசினஸ் தாங்க மேடம் அதுவுமே நெறைய பேர் இப்ப வந்துட்டு இரு காரனிங் பண்றோனு இன்ட்ரெஸ்ட நெறைய பேர் இருக்கறாங்க அதனால நம்ம பண்ற
கண்டிப்பா மேடம் வெளியில காசு குடு அதனால குரோ பேக் வச் சின்ன மாடில வச்சன எது நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகள கூட நம்ம வெலைய வச்சு இது பண்ணிக்கலா இல்லைங்க
ஆமாங்க ஆமாங்க மேடம் கரெக்ட்டு தாங்க மேடம் என்ன காய்கறிகள்லா போட்ருக்கீங்க மேடம்
மேடம் இப்ப அதுதாங்க மேடம் இப்ப தக்காளி தக்கா ளி போட்ருந்தங்க கத்திரிக்கா போட்ருந்தங்க வெண்டைக்கா போட்ருந்தங்க அப்புற த மட்டக்கா கொடி பீன்ஸ்சு அ முள்ளங்கி அந்த மாரி எல்லா கொஞ்ச போட்ருந்தங்க மேடம் அப்புற பச்ச மொளகா கா கொ மொளகா எல்லா போட்ருந்தாங்க அப்பற இந்த வேரி மொளகா அதெல்லாமே இப்ப இருக்குங்க அப்புறமா இப்ப கேசி மூணு நாலு செடி இருக்குது அப்பற பாத்தீங்கன்னா மத்ததெல்லாமே இது மாரி ஆயிருச்சீங் மே அத சொ மாடி தொடங்குனதுக்குப்புற நம்ம போட்டோம்னா கரெக்டா இருக்குங்க அதனால அந்த பழசல்லா எடுத் து இது பண்ணி விட்டுட்டு எடத்து மண்ணல்லா கிளியர் பன்னி வச்சட்டு கொஞ் அந்த சூடெல்லா ஆர விட் ட்டு தண்ணிய எல்லா பாய்ச்சி கொஞ்ச கூலிங் பண்ணி வச்சு ட்டம்னா இதெல்லா போட்டு நம்ம நடவு பண்ணிடலாம்ங்க ஆடி மா மாத்தல போட்டோ நா கொஞ்ச நல்லா இருக்கு நல்ல ஆமாங்க மேடம்
ஓஹோஹோ செரிங் பலா பழ மரோ வளத்து வச்சிருந்தீங்கன்னு ஆ
ஆமாங் இந்தா நம்ம வீட்டுக் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எல உழுந்தாலு சத்தோ போடுவாங்க எதும் உழுகக் கூடாதுன்னு பத்
அது என்ன பண்ட்டீங் கட் பண்ட்டீங்ளா
ஒருத் தொட்டி மாரி ஒரு இது வச்சேங்க அதுக்கப்றோ வேறு புடிக்கலைங் மேடம் இதாயிருச்சு முந்திரி மரோ வேணம்
காஞ்சி போயிருச்சிங்ளா
அது ப ப பலாப்பழோ காஞ்சிருச்சு மேடம் முந்திரி இருக்கு முந்திரி இருக்கு அது நல்லாதா இருக்குங்க
மேங்கோ மரோ
ஆ, மேங்கோ மரோ அது ஒரு இதுல ட்ரம்லதாங் மேடம் வச்சிருக்கே
ஹ
மேடம் கேக்குதுங்ளா
அ டிரம்முல்ல வச்சிருக்கீங்க ஆ கேக்குதுங் கேக்குதுங்க
ஒரே சின்ன மீன் அதுலதா வெச்சிருக்கேங் மேடம் அதுதாங் மே டம் நா நம்ம நட்டிர்லாங் மேடம் இந்த மேரி பக்கத்துல கம்பெனில சொன்னாங்கன்னா ட்டாகாது இல்லிங்களா ம்ச் அ இது ஓபன் எரியாவா அந்த மாரி தெனமு பிரச் ஊட்டி கீட்டி வெச்சிலா இப்ப இவுங்க வந்து ஒரு
செரிங்
புழுங்குதுங்க அது மாரி
ஆமாங் சேரி செரிங்க மேடம் வேற என்ன ஃப்ரூட் பழோ டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்கீங்க என்ன
ஆமாங்க மேடம் அது யாருக்கோ குடுத்துட்டாங் மேடம் ஆ அது நல்லாருக்குங் மேடம் அதுல ஒரு நாத் நாத்து வந்து ஒருத்தவங்க அதுல இருந்து கிள்ளிட் போய் வெச்சாங்க அத நீங்க கிள்ளி வெச் ச்சாலே வருது மேடம் ஆ அது ஓரளவுக் ஒரு தி இதுல கிள்ளி நம்ம வெச்சு வுட்டம்னாலே அது வந்துருங்க சொல்லுவாங்க தெரியிங்ளா பெரண்டன்னு
ஆமா ஆமா
அந்த மாரி தா இருக்குங்க அந்த அந்த பெரண்ட பாத்தீங்னா ஒரு கிள்ளு கிள்ளி வே ஊனிட்டீங்கனாலே கலஞ்சிரு அதே மாரிதாங்க இந்த டிராகன் ஃப்ரூட் ஆனா என்ன முள்ளு ஜாஸ்தி நம்ம பிச்யு அது கொஞ்ச நாள்ல பெருசா ஆகணுங் மேடம் நல்லா இப்டி ஆனா முள்ளு ஜாஸ்திங் மேடம் அதுல பின்னி பின்னி பின்னிப் பின்னி வளஞ்சி வளஞ்சி வருங்க வளஞ்சி நம்ம ஒரு ‌ஆறடிக்கு மேல போச்சுன்னாதா காய் வெய்க் காய் ஒண்ணுமே நல்லா அ ஒரு பெரிய மாங்கா சைஸ்சு வெய்க்குங்க ஆ‌ வளந்திருக்குங் மேடம் வளந்திருக்குங் மேடம் ஒரு ஆ மூணு அடிக்கு பக்கோ வளந்திருக்குதுங்க ஆனா முள்ளு ஜாஸ்திங் மேடம் அதுல செடியில
அ செரிங்க மேடம் பேசலாங் மேடம் பிளான்டேஷன் பத்தி பேஸ்னா பேசிக்கிட்டே இருக்லாங்
ஆமாங் மேடம் ஆ சேரிங்க